நல்லாருக்குறீங்ளா ஆ தோழி சொல்லுங்க ஆ ஃபோன் பண்ணிருக்கிங்க
டீங்ளா நீங்க
இன்னு இல்ல தோழி எங்க கால்ல இருந்து எழுந்துறதுல இருந்து ரொம் வீட்டு வேலைக்குதா நேரோ செரியா இருக்கு இனிமேல்தா நா போய் காப்பியே போடணு
அப்படியா சேரி சேரி இப்ப நம்ம என்ன பேச போறோன் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்த பத்தி பாச பேச போறோ இப்ப ஆ இப்ப பழைய காலத்துல இருந்த ஆரோக்கியோ எப்டி இருந்துச்சுன்னா அவுங்க ஆ காலைல எழு சொன்னே இந்த பழைய சோறு இருக்குங் பாத்தீங்களா முந்தன நாளு செஞ்ச சோறு மீதி இருக்கு அத அப்டியே ஊற வெச்சி காலைல பச்ச வாட ஆ வெங்காயோ அப்பறோ பச்ச மொளா போட்டு அதெல்லா சாப்ட்டா அது ரொம்ப உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்த குடுக்கு இந்த காலத்துலல்லா ஆனா பழைய சோறு பாத்தாலே அ வேணான்ற மாரி சொல்றாங்க அதுல இருக்குற எவ்ளோ இரும்புச் சத்துலா ரொம்ப ந நறையா இருக்கு அதனாலதா அந்த காலத்துல மக்கள் ஆ நம்ப தாத்தா பாட்டில்லா எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க எவ்ளோ ஆரோக்கியமா இருந்தாங்க அந்த காலத்துலல்லா அது அம்மிக்கல்லு அ அப்றோ அந்த உருளு இதெல்லா இருந்துச்சி இப்ப பாத்தீங்னா கிரைண்டர் வந்துருச்சி அப்றோ மிக்ஸி வந்துருச்சி அரைக்கிறதுக்கு
கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொ அ ஆமா தோழி இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கனாக்கா இப்ப நீங்க ஒரு நல்ல விஷயத்த கால்லயே எ கூட நீங்க பகிர்ந்துருக்கீங்க அதாவ்து அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிகளோட காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா சாதம் மொத் மொதநாள் நைட்டு சாதோ வெச்சுட்டு மறுநாள் அதாவுது நைட்டு வடிச்ச சாதோ வெச்சு அத மறுநாள் வந்து அத பழைய சாதம்னு சொல்லி அதுல வெங்காயு பச்ச மிளகா அந்த மாதிரியே போட்டு சாப்பறதா இருக்கட்டு அல்லது அதுக்கு ஒரு துவயல் செஞ்சு சாப்பறதா இருக்கட்டு அல்லது ஒரு ஊறுக தொட்டு தயிர் போட்டு சாப்பறதா இருக்கட் ட்டு அது வந்து நமக்கு ஒரு வாழ்க்கைக்கே ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு மிரு ஒரு நல்லா ஒரு சூழ்நிலையா இருந்தது என்னதா வெயில் அடிச்சாலுமே இந்த பழைய சாதம் வந்து நம்பளோட வெயில்ல அவ்ளோ ஒரு சூ உடல் சூட்ட தணிக்கக்கூடிய ஒரு உணவா இருந்த ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்க அப்டின்னா நம்ம கொழந்தைகளுக்கு பழைய சாதோ வெச்சி அதாவுது இந்த வெயில் காலம் ஆயிடுச்சி இல்லயா இப்போ வெயில் காலம்ப அதிகமாயி என்னோட குழந்தைகளா இருக்கட்டோ நா பழைய வெச்சு குடுத்த அது வந்து ஒரு என்ன சாதோ வீணா போனா சோத்த குடுக்குற அப்டின்றாங்க மரியாத அவுங்க யோசிக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கி நம்மதா அவுங்க தள்ளிட்டோ அதாவுது எ என்னுடைய அப்பா அம்மா இருக்கறப்ப எனக்கு வந்து அவுங்க வெச்சு குடுத்து அத எனக்கு பழகப்படுத்தந்னால நா அத குடுக்கும் போதெல்லா நா சாப்ட்ட ஓ இது வந்து உடம்புக்கு நல்ல சாப்பாடு அப்டின் சொல்லி நா சாப்ட்ட பட் நா என்ன பண்ணஅப்டின்னா ய குழந்தைகளுக்கு காலையில எழுந்து இட்டிலி தோச சப் பாத்தி பூரி இடியாபோ இந்த மாதிரி வகைகள குடுத்து குடுத்து கொழந்தைகளுக்கு இதுதா வந்து ஹெல்த்தியான அதாவுது ஆரோக்கியமான உணவு
ம் ஆமா
புதிய இந்த பழைய சாதம்ங்குறது வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு அப் இதயே அவுங்களோடய மா ஒரு நா அவுங்க உடய ஞாபகத்துல போய் நம்ம தா திணிச்சி வெச்சிருக்கோ திரும்ப நம்ம வந்து அந்த காலத் இத சொல்லி எ பிள்ளைங்கள அழைச்சிட்டு போறதுங்குறது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலேல்ல தா இருக்கு இப்ப நா வந்து பாத்தீக அப்டின்னாக்க இப்ப வெயில் ஆரம்பிச்சு எப்போதுமே செரி வெயில் காலங்கள் ஆரம்பி ச்சு அப்பின்னா நாங்க வாரத்துக்கு ஒரு முறை சாதம் வடிச்சி அதுல தண்ணி விட்டு வச்சி காலைல தயிர் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பே அவ்ங்க சாப்பிட மாட்டா கண்டிப்பா அவ்ங்க சாப்பிறது இல்லதா இருந்தாலும் ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் வாங்கிக்கிட்டா கூட இந்த அந்த கொஞ்சோ வெயிலுக்கு ஒரளவுக்கு வந்து கொஞ்ச சாப்பாடு எதமா இருக் போம்முல்ல அப்டின்ற ஒரு ஒரு நெலைமைக்கு நாம் பிள்ளைங்களுக் ட்றத குடுத்துட்ருக்கே தோழி
ஆமா இப்ப அந்த காலத்துல ஆமா ம் இப்ப அந்த காலத்துல பாத்தீன்னா இப்ப இட்லி தோச ரெடி தெனமு காலைல அதுதா பண்றோ நைட்டுக்கு அதா பண்றோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்பனா ஒரு தடவ தா இட்லி தோச அந்த மாரி எப்பமே பழைய சாறு கூழு கஞ்சி தெண கம்பு இந்த சத்தான பொருள்ல்லா அந்த காலத்துல நம்ம பண்ணிட்டு இருந்தோ இந்த ஆ இந்த இட்லி இதெல்லா ஒரு பலகாரமாவே அந்த காலத்துல இருந்துச்சி இப்ப வந்து பாத்தீங்ன்னா அது அ தெனமு வீட்ல பண்ற மாரி இருக்கு
அப்டித்தா இருக்கு இப்ப வந்து நமக்கு தினம் தோரும் நம்ம வந்து இந்த ம் இட்லி தோச இடியாப்பம்மாது பூரி சப்பாத்தின்னு சொல்லிட்டு நம்ம விரட்டி விரட்டியா போ இப்ப நம்ம பண்ண ஆரம்பிச்சிடோ ஆனா அந்த காலங்கல பாத்திகனா இல்ல ஏதாவுது விசேஷ நாட்கள்ல மட்டு தா நமக்கு வந்து இந்த காலை உணவுல வந்து இட்லி இருக்கட்டு அல்லது தோசையா இருக்கட்டு சப்பாத்திகு கானு இந்த மாரி விசேஷ நாட்கள தான் நம்ம வந்து அதிகம் நம்ப அப்ப செய்றது அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாத வாரத்துக்கு ஒருமுறை அந்த மாரி நாட்கள் தான் செய்யது என்ன காரணம் அப்டின் பார்த்த பத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் அம்மி கல்லு குடைக்கல்லு ஆட்டுக்கள்ளு இந்த மாதிரியனா ஒரு ஒரு ஒரு கருவிய தான் பயன்படுத்திருக்காங்க ஆனா இப் இப்ப உள்ள காலகட்டணத்துக்கு பாத்தீங்க அப்டின்னா அரைச்சி பிரி்ஜ்ல தள்ளிடுறோம் மாவ ஒரு வாரத்துக்கு அந்த மா ஃபிரிஜின்ற பேருக்குதான் மாவு அங்க ஃபரிஜ்ல இருக்கு தவர ஆனா மாவு வீணா போன மாவாதான் இருக்கு அததான் எடுத்து நம்ம பயன்படுத்துறோம் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல மாவு வீணா தான் போயிருக் க்கு அப்டின்னு இருந்தும் நம்ம உடம்புக்கு நம்மளே ஒரு தீங்க வெளவெச்சி க்கிறேம் இல்லையா அது
ம் ம் ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் தான்
நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா நான் ஃபிரிடட்ஜ் வெச்சிருந்தாலும் ஆ பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவ அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை தான் நான் வந்து மாவு அரப்பேன் ஏன்னா நான் வந்து எல்லாமே என்னோட கொழந்தைங்க சின்ன கொழந்தைங்க அப்டின்றதுனால ஹ் ஃபுட் பாய்சன் அப்டிங்கிறது அதிகமா ஆயிரும் அப்டின்ற ஒரு பயத்திலேயே நான் என்ன
ம் ம் ம் ம்
வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவ அதீகபட்சம் ரெண்டு நாளைக்கு எனக்கு மாவு இருக்கும் இப்ப இன்னைக்கு நை இன்னைக்கு நைட்டு அரச்சி வைக்கிறேன் அப்டின்னாக்கா நாளைக்கு பொழுக்கும் அடுத்த மறு அடுத்த மறுநாள் நைட்டு வரைக்கும் வரும் மாவு அதோட நம் மாவ கோளோஸ் பண்ண மாவே இருந்தாலும் ஊத்திட்டு கழுவிறுவேன் ஏ நம்ப ஃபிரிட்ஜில வெக்கிறோம் அப்டின்றது க்காக நம்ம வந்து வாரத்துக்குல்லது மாசத்துக்கு வெச்சி நம்ம சாப்ட்டோம்னா அதுக்குதான் உடம்புக்கு அத்தனையும் தீங்கானது இல்லையா தோழி சோஇந்த மாரியே நீங்களுமே பயன்படுத்துங்க ஏன்னா உங்க வீட்லயும் கொழந்தைகள் இருக்காங்க இல்லையா நீங்களுமே வந்துட்டு அந்த அதிக நம்ப அ ஃப்ரிட்ஜ பயன்படுத்தணும்னு தான் நான் அதுக்காக அது முடியாது அப்டின்னுலா நான் சொல்லல நீங்க நீங்க ஒரு விஷயத்த பாருங்கள நீங்க நார்மலா ஒரு ஐ ஐஸ்கீரிம் வாங்கிட்டு வந்து உங்க ஃபிரிட்ஜ்ல போட்டு பாருங்க அதாவது நம்ம கடையில வந்து அவுங்க ரொம்ப நாள் வச்சுிருந்து குடுக்குறதும் கடையாது கடைங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவ நிச்சயமா வந்து கடைகள்ல குடுக்க கூடிய பிரரிட்ஜா இருக்கட்டும் பாலே எடுத்துக்கோங்க தயிர் எடுத்து க்கோங்க அதுக்கெல்லாமே ஒரு வந்து ஒரு தேதிய குறிப்பிடுறாங்க இல்லயா இவ்வளோ நாட்கள் தான் பயன்படுத்த நம்ம உபயோகப்படுத்தக்க கூடிய தேதின்னு சொல்லி நம்ம வந்து அதுல கொடுத்துடுறாங்க சோ இவ்ளவு நைக்கு பயன்படுத்தணும் அப்டின்ற மாதிரி நம்ம வந்து ப கடையிலய இருக்கட்டோம்னா போயிட்டு நீங்கப்ப வாங்குறோம் அப்டின்னாக்கா நம்ம வந்து
ம்
அதிகபட்சம் காலையில வர பால் வந்து சாய்ந்திரம் இருக்க மாட்டேங்குது சாயந்தரம் உள்ள பால் வந்து காலையில இரு இருக்க மாட்டேங்குது இல்லீங்ளா அடுத்த நாள்க்கு நம்ம பால் வர மாட்டேங்குது ஆனா நம்ம என்ன பண் வாங்கிட்டு வந்து ஃபிரிட்ஜ்ல வெச்சுறோம் வெச்சுட்டு அத ஒரு வாரத்துக்கு இந்த தயிரா இருக்கட்டும் அல்லது மூணு நாளைக்கு இந்த தயிர்ரா இருக்கட்டும் அந்த பாலா இருக்கட்டும் நம்ம பயன்படுத்துறோம் கடகாரன் நாலே வந்துட்டு இவ்ளோ நாளைக்கி மேல வெச்சிக் கூடாதுன் சொல்லி தா அவுங்க சேல் பண்றாங்க அத வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரி்ஜ்ஜி வெச்சிருக்கோ அப்டின் சொல்லி நம்ம ஃப்ரிஜ்ஜி நெறய நெரப்பி வெச்சிகி ட்டு நம்ம என்ன பண்றோ வீணா போணத தா நம்ம சாப்ட்டுட்
ம் ம் ஆமா ஆமா ஆமா கரெக்ட்டா சொன்ன இப்ப இப்ப இருக்குற தலமுற பாத்திங்ன்னா எதனா ஒண்ணுன்னா ஹாஸ்பிட்டல்க்கு போய்ட்டு வராங்க மருத்துவமனைக் போய்ட்டு வர வேண்டிய சூழ்நில இருக்கு ஆரோக்யோ கேடுனால அப்பல்லா எங்க அவுங்க மருத்துவமனைக் போனாங்க சொல்லுங்க ப்ரசவம் பாத்ததே வீட்லதா பத்தாங்ளே ப்ரசவத்தயே இப்பதா எல்லாரு எதனா ஒண்ணு ப்ரச்சனனா இந்த ஃபஸ் மொதல்ல பாத்திங்ன்னா உணவு முறைனாலதா ப்ரச்னயே வருது உடல் எடை கூடுது கொறையுது அப்றோ பாத்திங்ன்னா ஒடம்புல சத்து இல்ல எல்லா மருந்து தா ஃபுல்லா அந்த சாப்பாட்ல மருந்தே எல்லாத்லயு பால்ல கூட பவுடரு பால் குடிக்றாங்க
இங்கப் போலா கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத் ங்க அப்டின்னா அப்பல்லாம் வந்து இது ஒன்னு தாய்மார்களுக் வந்து கொழந்த பொறக்குறது எல்லாமே வி வீட்டு மருத்துவமன தா பா நடந்துட்ருந்துது வீட்லேருந்து வந்து நம்ம வந்து பிரசவம் பாக்குறதா இருக்கட்டும் அப்பல்லா வந்துட்டு எங்க போய்ர்ப்ப இப்ப பாருங்க எட்டாவது மாசமே பீர் நோஹோ மருத்துவமனைய்ல நம்ம வந்து சேர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டோ ரத்தோ இல்ல ரத்தோ தண்ணி இல் ஆமா ரத்த இல்ல தண்ணி இல் இல்ல ஒடம்புல ரத்த சோகை இது இருக்கு அது இருக்குன் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு அதாது எட்டாவது மாசோ ஏழாவது மாசோம்னாலே நம்ம மூணு மாசத்துக்கு ஆஸ்பித்ரில இர்ந்தோ உக்காந்துருக்கிறோ இப்ப என்னுடிய பெரிய பாப்பா உடைய ஒரு பிரசவ தேதிய எல்லா பாத்திங்கன்னா மூணு மாசத்துக்கு ஏழாவது மாசத் கே நா போயி ஆஸ்பத்தர்ல மருத்துவமனைல போய் சேர்துட்டே ஏனா பாப்பாக்கு நீர் சத்து இல்ல தண்ணி சத்து இல்ல அப்றோ வந்து ரத்தோ இல்ல அப்புன் அது கால் வீக்கம் அது இதுன் சொல்லி போய் சேந்தாச்சுன்னு பாருங்க ஆனா எனக்கு டி அந்த ஒரு டிச்சார்ஜின்றதே எனக்கு பண்ணவேல மூணு மாசோ வரைக்கும் மருத்துவமனைலே உக்கார வெச்சுட்டாங்க ஆனா அந்த காலங்கள்ல பாத்தா கொழந்த வந்து பனிக்கூடம் உடஞ்சுமே வந்து போயி மருத்துவமனைல ஒரு சில மருத்துவமனைகள் தான இருந்தது அப்ப பொழுது அந்து அம் அம் மருத்துவமனைல போய் சேந்துருக்காங்க அதே இருக்கட்டோ உங்க வீட்டுலயே அதிக அதிக பிரசவங்கள் பாத்ததா இருக்கட்டோ இது எல்லாமே வந்து அந்த காலத்துல அப்டிதா இருந்தது
ம் ஆமா இப்ப என்னன்னா அந்த உயிரிழப் ப்புகள் அந்த காலத்ல கொஞ்சோ அதிகமா இருந்துதுன்ற மாரி சொல்றாங்க அது தடுக்கர்துக்காகதா இப்ப மருத்துவமனைகள் நெறிய அந்த மருத்துவ இதல்லா வந்துருக் கு ஆ பரிந்துரைல ஆமா
ஆமா அந்த காலத்துல பாத்திங்கனா கொழந்த பொறந்தது அப்டிங்கும் பொழுது கொழந்தைக்கு வந்து நம்ம தாய் பால தா குடுக்குணுன் சொல்லி நாலா வந்து அன் அஞ்சு ஆறு வய்சு அதாவது ந நா பள்ளிக்கூடம் போய்ட்டு வந்துமே நா பால் குடிச்சதுனு அப்டின்றத லா எங்கம்மா சொல்லுவாங்க நா போய்ட்டு வந்து நா வந்து நா பால் குடிச்சிருக் கனா அதாது ஒன்னாவது போய்ட்டு வந்து சோ அது வரைக்குமே எனக்கெல்லா வ எங்க அம்மா பால் கொடுத்திருக்காங்க ஆனா என்னோட கொழந்தை இதுக்கெல்லா நா பாலுங்கிறது வந்து கொஞ்ச நாள் தா நா பால் கொடுத்தே ஏ எனக் வேலைக்கு போற மாரி ஆயிடுச்சு அதனால கொழந்த சீக்கிரம் சும்மாவே அந்த தாய்ப்பால நிறுத்திட்டு ஆ அந்த பவுடர் பால் வாங்கி அதெல்லாமே வந்து அது பாப்பாவுக்கு வயிற் வயித்துக்கு சேராம அதுக் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு அலைஞ்சது அப்டின் சொல்லி அவ்ளோ ஒரு பிரச்சனைகள நாங்க வந்து வந்திச்சா எங்க பாப்பா
ஆமா தோழி ஆமா நல்லா சரியா சொன்னீங்க இன்னு நிறைய நம்ம பேசலா இன்னொரு ஒரு தொடர்புல சரிங்ளா நீங்களு பாருங்க ஆ சரிங்க தோழி சரி